இதா இருக்கேங்க சாப்டிங்களா என்ன என்ன சாப்டிங்க
மீன் கொழம்போ தோசையு நீங்க என்ன சாப்டிங்க
சனிக்கிழம நான்வெஜ் எடுப்பீங்களா
சனிக்கிழம நான்வெஜ் எடுப்போ இப் இப்பதா இன்னொரு
அ
கேட்டா நான்வெஜ் எடுக்குறீங்கனு நாங்க கொஞ்சோ வித்தியாச ஞாயித்துக்கிழம நான்வெஜ் எடுக்க மாட்டோ
ஆ
அதுனால ஞாயிற்றுக்கிழம நல்லா ஃபிரெஷா வீட்டெல்லா கிளீன் பண்ணிட்டு நெக்ஸ் டு மண்டே ஸ்கூலுக்கு தேவையானது அரேஞ்ச் பண்ணிட்டு அடுத்த வீக்குக்கு உண்டான
அ
னா காய் மார்க்கெட் போனோ வாங்கனோ சோ சண்டே எப்டி போகோனா ப்ரொடெக்டிவா போகோ அதுல என் அ நா கச கசன்னு பண்ணிக்கிட்டு வீட்ல ஸ்மெல் வெ ச்சுக்கிட்டு அந்தளவு கத்துக்கறதுக்
கலாங்க உண்மையிலே சொல்றே இல்ல இல்ல கத்துக்கிறதுக்கு ஒன்னுருக் இருகருனு இல்ல இந்த மாரி ஒரு இது வர்லல திங்கிங் நமக்கு
ம் எனக்கு சண்டே மட்டோ ம் ரொம்போ ப்ரொடெக்டிவா இருக்கணு இல்லனு வெச்சுக்கோங்க அந்த வாரமே உங் உங்களுக்கு ஒண்ணு பிரேக் ஃபாஸ்ட் என்ன அ குட்டிக்கு என்ன ஸ்நாக் என்ன சாதம் கூட எதையோ ஒன்ன தாளிச்சு குடுத் இருக்கலா ஆனா என்ன பொறியல் குடுக்றே ஈவினிங் ஸ்னாக் என்ன ஸ்கூல் விட்டு முடிஞ்சு வந்தா என்ன கேப்பா இது எல்லாமே எனக்கு ட்ரபிள் ஆகு சண்டே பிளான் பண் இல்லனா
என்னன்னா நா நீங்க அப்டி சொல்றீங்க நா என்ன பண்ணா நா எப்டி பிளான் பண்ணிருப்பேன்னா மண்டேன்னா பயிர் கொழம்பு அதோட ஒரு பொறியல் பயிறு ரெண்டு வச் வச்சுட்ருவே இன்னொரு பொரியல் எக்ஸ்ட்ரா பண்றத அப்றோ பன்னிப்பே ம் அ செவ்வா கெழமனா சாம்பார் அதோட பொட்டேட்டோ ப்ரையோ இல்ல வாழக்கா ப்ரையோ ஏதோ ஒரு கோவக்கா ப்ரையோ வச்சு குடுத்துட்டுருவே இன்னொரு ப்லா ம் ப்ள கொஞ்ஜோ காரம் இல்லாத பொரியல் வந்து அப்பறோ பண்ணிப்பே எங்க வீட்ல எப்டியு ரெண்டு பொரியல் வேணு கண்டிப்பா
ஆஹ் உம்
ஒரு நாளைக்கு ரெண்டு பொரி வேணு அப்றோ புதன்கெழமனா ஆஹ் எதாது ஒரு வெரை ரைட்டி ரைஸ் முடிஞ்சச்சா அப்றோ வியாழக்கெழம வந்து பொதுவா உருண்ட கொழம்போ இல்ல வெண்டக்கா புளி கொழம்போ அந்த மாதிரி எதாவது ஒரு புளி கொழம்பு கத்திரிகா முருங்க போட்டு புளிக் கொழம்போ அந்த மாரி எதாவது ஒரு புளி கொழம்பு வச்சுருவே அதுக்கே எதாது ரெண்டு பொரியல் அது என்ன மேக்சிமம் பீர்கங்கா தண்ணிக்காய் ஒரு நாள் க இந்த காரக்கொழம்பு வைக்கிறன்னக்கி எதாவது ஒரு தண்ணிக்காய் கண்டிப்பா சேத்துக்குவே கூட்டு பருப்பு கூட்டு அது தண்ணிக்காயி ஒரு பொறியல் சேத்துப்போ அதே மாரி மறுபடியு வியா வெள்ளிக்கெழம சாம்பார் சாம்பார் சாம்பார் சாம்பார் சனிக்கெழமனா மோர்கொழம்பு சாம்பார் மோர்கொழம்பு சனிக்கெழமனா மோர் கொழம்பு ரசோ அந்த மாரி லைட்டா போட்ருவே சனி கெழமை ஏன்னா அடுத்த நாள் நான்வெஜ் எடுத்து ஹெவியா சாப்டு ஹெவியா சாப்ட போறோ அதனால அந்த மாரி பண்ணிபோ அதனால எங்க வீட்டுக்கார் வந்து ப்யூர் வெஜிடேரியன் நா ப்யூர் நான் வெஜிடேரியன் என்னது எங்க வீட்டுக்கார் வந்து பியூர் வெஜிடேரியன் ஏ நா நா வந்து பியோர் நான்வெஜ் டேரியன் அந்த மாரி
நான்ல்லா பியோர் நான் வெஜிடேரியன் தா நமக்கு முட்டையாவது இருக்கணு சாமி வீட்டுல எல்லாருமே நல்லா சாப்புடுவோ
எங்க வீட்டுல ஏ பசங்களு நானு நான்வெஜ்னா அப்டி சாப்டுவோ ஆனா ஏ மீ வீட்டுக்காரருக்கு நான்வெஜ்ஜு சுத்தமா ஆ அது முட்ட கூட ஆகாது பசங்களுக்கு எப்டிமே காலைல டெய்லி ஒரு பாயில்டு எக் குடுத்துருவே ஒன்னோ ரெண்டோ பைய வந்து பேட்மின் பிளேயர் அவனுக்கு எப் எப்டியாது நா குடுத்துதா ஆகணு அதனால அவனுக்கு ரெண்டு பாயில்டு எக் குடுத்துருவே காலைல பா பொண்ணுகொரு பாயில்டு எக்
ஆ
அந்த மாரி போகுது இப்டே போகுது வாழ்க்க சமைக்க சாப்ட சமை
இங்க வந்து சாம்பார் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தரந்தா சாம்பார் உம்
எங்க வீட்டுல எ பையனுக்கு
ஏனாப் அ சாம்பாரோட அந்த தொவரம் பருப்பு இருக்கில்லையா அ து ரிப்பீட் பண்ண மாட்டோ அதுனால கான்சியஸா பிப் டீன் டேஸ் ஒன்ஸ்தா ஆ சம்பார்ல இந்த கேஸ்ட்ரிக்கோ ப்ளோட்டிங்கோ குடுத்ரோ
எனக்கு சின்ன வயசுல இருந்தே குடுத்து பழகுனச்சா என்னன் தெரில எ பையனுக்கு துவரம் பருப்பு சாம்பார்னா அவ்ளோ இஷ்டம் பாசிப்பருப்பு சாம்பார் கூட சாப்ட மாட்டான் துவரம்பருப்பு சாம்பார் முள்ளங்கி போ டு வெச்சேனா நெறையா பூண்டு உரிச்சி போட்டுருவே அதுல ஆ
ஒத்துக்குச்சுனா பிரச்சன இல்ல இங்க யாருக்கு ஒத்துக்காது
உம் எங்க வ அவனுக்கு சோ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் சாம்பாரும் தோசையு கொடுத்தா சாப்ட்டுருமோ
ஓ இங்கவ் இங்கவ் ரொம்ப மாரோ ஆ என்ன பண்றது திங்கக்கழமை இது செவ்வாகழமை இது அதெல்லா வந்து செட்டாகாது ஆ காய்கறி வா அப்படிதா ஆ இதுல் நீ வந்து இருக்கோ அதாது ஒ ரு நல்ல நாளா இ ல்ல அப்பிடினா அ சங்கட சத்தி இப் பிரதோஷ அந் அந்த மாரி நல்ல நானுவே ஓ
இங்க வந்து மார்க்கெட் வந்து எனக்கு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தா மார்க்கெட்டு அ அதனால வண்டி எடுத்து அ ஒரு செகண்ட்ல போனேன்னா இப்ப என்ன பொரியலுக்கு வேணுமோ அத வாங்கிட்டு வந்துருவே அந்த மாதிரி கரெக்டா ஃபைவ் தேட்டி ஃபைக்கெலா மார்க்கெட் ஓப்பன் பண்ணிருவாங்க ஃப்ரெஷ்ஷா காய் கெடைக்கு ம் எனக்கு ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ்ஷா காய் கெடைக்கு இங்க நா இருக்கிறதுமே ஹில் ஸ்டேஷன் மாதிரி ஒரு ஏரியா
ஓ கிளைமேட் நல்லா இருக்குல்ல இப்போ உங்க சைடு
சூப்பரா இருக்கும் அதாவது ரொம் அது இது ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸ் நாங்க இருக்குறது ஆமா கர்நாடகால ஒரு மெயின் டூரிஸ் ஸ்ட் ப்ளேஸ் அதனால வந்து அ எல்லாமே கர் நல்லா இருக்கும் இங்க சூப்பரா கெடைக்கு அப்பறோ கேரட் டுலா பாத் திங்கனா ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ்ஷா ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ்ஷா இருக்கு கேரட்லா கேரட் புரியல
க
நல்ல மழ நல்ல மழ ரெகுலரா மழ பெயுது துணிக்காய மாட்டேங்குது துணி காய மாட்டேங்குது எதுவுமே வீடு ஜில்லுன்னே இருக்கு இருபத் நாலு மண் நேரமு எங்களுக்கு ஆமா இப்போ வீடு ஜில்லுனே இரு க்கு அப்டிதா ஓடிட்டு இருக்கு இங்க ம்மா ம்
அதனால சொன்ன மாரி செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வருவே இங்க இருக்கிற மார்க்கெட்ல எப்டின்னா ஆ பக்கத்து ல ஒரு கிராமங்க பக்கத்துல இருக்கல்லா போட்ருப்பாங்கல்ல அம் குட்டி குட்டி காடு வச்சுருப்பாங்க தெரியுமா காட்டுக்கு நடுவுல ஊரு செடி போட்ருப்பாங்க தெரியுமா ஊடுச்செடி அந்த மாதிரில்லா இருக்ற தாத்தாங்க பாட்டிங்க வந்து கொண்டு ட்டு வருவாங்க கொண்டுட்டு வந்து கூறு கட் டுவாங்க நா என்ன பண்ணுவன்னா அந்த மாதிரி போய் ஒரு நாலுக்கூரு அஞ்சி இந்த வெண் டக்கா ம் இந்த வெண்டக் க்கா பீர்க்கங்கால்லா அப்டியே ரொம் ரொம்ப ஃப்ர நாட்டுக்காய் சகலமு ஃப்ரெஷ்ஷா வாங்லான்டா இங்க இங்லீஷ் காய் வந்து உங்ளுக்கு அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்காது
காயுமே ஃப்ரெஷ்ஷா கெடைக்கு ரெண்டு நாட்டு காய்களு கெடைக்கு ஆனா என்ன கத்ரிக்கா ஒன்னு இங்க கெடைக்கவே கெடைக்காதுங்க கத்ரிக்காயு சின்ன வெங்காயமு வாய்ப்பே இல்ல கத்ரிக்காயு சின்னவெங் ங்காயமு வாய்ப்பே கெடயாது கெடைக் கவே கெடைக்காது எல்லாத் தது பெரிய வெங்காயோதா நாங்க அப்டியே கெடச்சாலு ஒரு கிலோ
ஐயோ புளி கொலம்பல்லா வைக்றேன் சொல்றீங்ளே அப்ப கத்ரிக்கா
நா நாங்க நேட்டிவ் போறோம்ல அதா நாங்க நேட்டிவ் போறோம்ல அட்டகாசமாருக்கு நேட்டிவ் போறோம்ல அப்போ வாய்ங் கி வந்து பத்து கிலோ அஞ்சு கிலோன் தூக்கி கொண்டாந்து போட்டு சின்ன வெங்காயத்த காய போட்டு வச்சிருவே நம்ம வீட்ல எப்பவுமேருக்கு ஹிஹி ம் இங்கேங்க பக்கத்துல இருக்க தமிழாளுங்கலா சின்ன வெங்காய அப் அவசரமா தேவப்பட்டுச்சின்னா கொஞ்சோ குடுங்கங்க அப்டின்னு கேட்டுக்குவாங்க
இல்லைங்கங்கன்னு சொல்லிருங்க ஐயோ நாங்க
இல்லல்ல அப்டி இல்ல பொண்ணு போல பா அவுங்க ஊருக்கு போறாங்கல்ல அவுங்க ஊருக் போறாங்கள அப்போ எடுத்துட்டு வந்தா நமக்கு குடுப்பாங்க அந்த மாரி பண்டமாற்று முறை தா எல்லா ஆமா இங்க எல்லா பண்டமாற்று அப்டியேதா ஓடிக்கிட்டுருக்கு ஏம் ப
ஆம் ஏன்னா ஊர விட்டு தள்ளி இருக்கோல்ல
ஆமா அந்த மாரி கொஞ்சம் பலகிக்கணும்ப்பா இல்லாட்டி முடியாது இங்கேல்லா சர்வே பண்ண முடியாது நம்ம வந்து சிங்கில் லேண்ட்லா இருக்கோ யார்கிட்டயு‌ பலகாம இருக்கோ தனியாகவே இருக்கோ அப்டின்னா முடியவே முடியாது உ ஆள் ஓடி வரணு நா வந்
ம்
வந்து ஒரு பத்து நாள்ல எ வீட்டுக்காருக்கு ஆக்சிடென்ட் ஆயடுச்சு நியூலி மேரீடு நானு எதுமே பண்ண முடியல யோசிக்கவே முடியல அக்கம் பக்கத்துல இருக்கவங்க தா ஓடி வந்து ஹெல்ப் பண்ணாங்க எல்லாரு நம்ம அந்த பத்து நாள் பேசஸ்னத வச் சே
ம் அவ்ளோ இருக்காரு
ஹெல்ப் பண்ணாங்க ம் அதுல இருந்தே வந்து நா அக்கமக்கத்து இருக்கவங்கள விடவே மாட்ட ஏன்னா எனக்கு அப்ப அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு லாங்கஜ சுத்தமா தெரியாது ஜிரோநா லங்கஜ்ல இப்பன்னா எங்க விட்டாலு நா வா இது பண்ணிட்டு வந்துருவே எங்க வட்டாலு எதுல இருந்து இருந்தாலு தப்பிச்சு ஓடி வந்துருவ அந்த மாதுரி ஆமா நம்ம அதாவ்து இவரே சொல்லுவாரு
சில்ல தனி கான்பிடன்ட்டே குடுத்துருக்கோ
ஆமா என்னேய தனியா சர்வே பண்ண சொன்னால் நா சரவே பண்ணின் சர்வே பண்ணிடுவேன் எனக்குபிரச்சனையே இல்லைஎங்கவீட்டுக்கார் ஒரு சிக்ஸ் மந்த்ஸோ செவன் மந்த்தஸ ஆன்சி போயிருந்தாரு ஆஸ்தரேலாவுக்கு நேட்டிவுக்குலா வர்ல
ம் ம்
நா பாத்துக்குவே பைய அப்போ ஃபோர் இயர்ஸ் தா நானு பையனு மட்டு்தா இங்க தனியா இருந்தோ
ம்
இந்த வீட்ல எங் வீட்ல தனியா இருந்தோ மேல போலீஸ் இருப்பாங்க எ வீட்டுக்கு மேல போலீஸ் அந்தக் அந்த பைய சொல்லிருவா அக்கா நா வந்து லத்தியு கேப்யு ஏம் வேணுமா அ உ அவ சொல்லிருவா அக்கா நா லத்தியு கேப்பயு டிலே வச்சிருக்கே எவனு வரமாட்டா நீங் தைரியமா உள்ளருங்க அப்டின்றா எங்க வீட்டுக் மன்னி எவனு திரும்பி கூட பாக்க மாட்டா சிசிடிவி போட்ருக்கு அதனால ரொம்ப தைரியம இருப்பே ரொம்ப அதாவ்து அக்கம் பக்கத்துல் இருக்கவங்களா அவ்ளோ ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க ரொம்ப தைரியமா இருப்போ இவுங்க இவுங்க ஆஃபீஸில் பிபி இருக்குமா அதில போடுவாங்க இங்கே எங் ஏரியாலே எத்
நீங்க பழ யோஸ்ச்சு பாரு ங்ள
ஆமா ஆமா
டே ஒரே நிம்ஷ இருங்க கூப்புற்ற
ஆ ஓகே ம்